தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லாருக்கே தோழி
சாப்டிங்களா நா இருக்கே தோழி
இனிதா தோழி சாப்டணு நைட்டு
என்ன நைட் என்ன ஸ்பெஷல் தோழி
நைட்டு என்ன ஸ்பெஷல்ன்னு தெர்ல தோழி இனிதா பாக்கே செய்ணு
அப்டியா தோழி சேரி சரி சரி என்ன சாப்பட்றீங்க
டார்ஃப் ஃபேண்டெஸ்ட்டி சாப்ட்டுட்ருக்கே தோழி
ஓ அப்டியா தோழி சேரி சேரி நல்லா சாப்டுங்க நல்லா சாப்டுங்க
ஆமா தோழி இப்ப கொஞ்சோ ஒடம்பு சரியாட்டனால கொஞ்சோ சாப்டே தோழி
ஓ சேரி தோழி சேரி தோழி
ம் நீங்க என்ன பண்றீங்க
நா என்ன இருக்கே தோழி
ம் மா நீங்க ஒங்க வீட்ல ஏதாவது வளக்குறீங்களா
ஏ வீட்ல நா வந்து பூச்சா வளத்திட்ருந்தே தோழி இப்ப வந்து அது இல்ல தோழி வளத்துல தோழி
ஏ தோழி
எ சிஸ்டருக்குலா அது கொஞ்சோ அலர்ஜி தோழி அவுங்க இங்க வந்துருக்காங்க சோ அதுனாலத ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அத அனுப்பி விட்டுட்டே தோழி
ஓ அப்பகடி கேள்லா
நாலு பூச்சா வளர்த்தினே தோழி ரெண்டு பாய் ரெண்டு கேள் ஒரு ஃபேமிலியா இருந்தது பேமிலியா இருந்தோ ஆமா தோழி ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு ஒரு பாயுங் கேளு இருந்தது அந்த பாயிங் கேளுந் தா குட்டி போட்டது அதுல ஒரு பாயிங் கேளு வந்தது ம் அப்டி நாலனோ இருந்து தோழி அந்த நாளனமும் நல்லா வளந்து நல்லா இருந்தது அப்றமா எ சிஸ்டருக்கு அது ஏத்துக்கல அது இல்லாம கொழந்த வேற இருக்கா எங்க வீட்ல அப்போ அது னால ஒரு அக்வாரத்துல குடுத்துட்டே தோழி இப்ப அது வேற ஒரு வீட்ல பேய் ஹாப்பியா தா இருக்கு தோழி அப்பப்போ கேட்டுப்போ எப்டி இருக்கு அப்டீனு
எங்க வீட்லயு நாங்க பூச்சா வளத்துனோ தோழி அது வந்து பெர்ஷியன்ல க்ராஸ்ஸு தோழி அது வந்து வெள்ளிய ஊர்மேய போவுமும்லா அப்ப வந்து ப்ரெக்னன்ட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆ அப்ப வந்து அது வந்து நாட்டு பூன அனால ஒரு மூணு குட் ட்டி போட்டுச்சு தோழி ஒன்னு வந்து மஞ்ச கலரு இன்னோன்னு ஒயிட் ட் கலரு ஃபுல்லா அது மாமா போல இன்னோன்னு ப்ளாக் கலர் ஃபுல்லா
லா
ம் எப்டியு மூணு குட்டி மொதல்ல போட்டு தோழி அதுல வந்து என்னனா ஒரு குட்டி எறந்துட்டு அது வந்து ப்ளாக் கலரு
ஆ ஐயோ பாவோ என்ன தோழி இப்டி பண்ணி டிங்க
அது வந்து கபோடுக்குள்ள இருட்ல போய் குட்டி போட் டனால கொஞ்சோ கண்ணு தெரியாம நசுக்கிட்டே தோழி லைட்டா தா நசுங்குனே
கொழந்தேல தோழி அது அதுக் எப்டி தாங்கும்
அது வந்து அடுத்த நாளு செத்துட்டு தோழி மிச்ச ரெண்டு நல்லாதா வளந்துட்டு வளந்துட்டு ஆனா வந்து ஒரு மாரி அட்டகாசம் பண்ணிட்டே இருந்து தோழி அதுனால வந்து குடுத்துட்டோ ரெண்டு
அட்டகாசம் பண்ணுச்சுன்லா குடுப்பீங்களா தோழி என்ன
தோழி ரூமுக்குள்ள போட்டா அது ரூமுக்குள்ள ஜன்னல்ல வலை கட்டிருப்போம்லா தோழி அந்த வளையெல்லா பிச்சிக்கிட்டு ஜன்னல் சம் இதோட வெளியோ ஓடுது தோழி
ஆனா கிராஸ் பூச்சையும் செரி பெர்ஷியனையும் செரி தோழி வெளியே விடக் கூடாது வெளியே விட்டோன் வச் சிக்கோங்கள வேற பூச்சை எல்லா கண்டனா கடிச்சி தின்னுரு தோழி ஏனா அத விட பாக்க இது டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டா இரு போல தோழி அதனால அப்டி நாங்க வச்சிருந்தது கிராஸ் தா
ஹா
ஆனா வெளிய விட மாட்டோ
நாங்க வந்து எல்லாரு கூட ஒன்னா சேர்ந்து பழகுங்க அப்டின்னு சொல்லி வெளிய விட்டுருவோ தோழி
ஆ அப்டித்தா தோழி வெளியே விடல நீங்க வந்து இப்போ ஒரு வீட்லேயே ஒரு ஜென் ஆம்பள பூச்ச இருந்தா நீங்க வெளியே விட்டுருக்க மாட்டீங்க இப்ப அது இல்லாதனாலதா நீங்க வெளியே விட்டுட்டீங்க சரி போகட்டும் அப்டின்னு
பிலி ஒரே ஒரு
ஆமா தோழி எங்களுக்கு வந்து ஆணு பாயு கேளு இருந்தாலு நாங்க வெளிய விடல க்ராஸ் வேறயா வெளிய போச்சுன்னா ஏதாவது ஆல்ரெடி ஒருக்க வெளிய போயிருக்கு போயிட்டு ஏதோ ஒன்னு கடிச்சி வந்தது அடிப்பட்டல்லா வந்தது
எங்ளுக்கு அப்டி எது நடக்கல தோழி இங்க வந்து எங்க ஊர்ல உள்ள புட் செல்லா நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கு தோழி
அப்டியா தோழி சேரி சேரி எங்க ஊர்ல வந்து ஒரு பூச்ச உண்டு
ஆ
அம் நல்ல கருகருன்ட்ருக்கு
ஆ
அந்த பூச்சி கிராஸ்ல எங்க வீட்ல வளந்தது இல்ல நாட்டு பூச்சை வெளியே இருந்து நல்லா கருப்பா இருக்கு நைட் வந்தினா பயங்காணிக்கிற மாரியே இருக்கு அது இந்த பூச்சி தேள்கூடலா சண்ட போடு அதனாலயே வெளியே அனுப்புறது இல்ல நா வந்து இல்ல அடி அடி வாங்கிலா வந்தது ஏ பூச்ச
அப்டியா தோழி இங்க அப்டி இல்ல ரெண்டவது பிரெக்னன்ட் ஆச்சி
அது என்னன்னா ரெண்டுமே கிராஸ்ல தா பெத்துச்சி புல் ஒயிட் கலர்ல கண்ணு ப்ளூ கலர்ல அழகாப் பெத்துச்சி ஒரே ஒரு குட்டி மட்டு பிளாக் கலர்ல பெத்துச்சு தோழி
ஆமா அவ்
அப்போத்தி எங்க வீட்டு பக்கத்து வீட்ல ஃபங்க்ஷன் நடந்து அப்ப அந்த வீட்டுக்கு ஆட்கள் எல்லா வந்துருந்தாங்களா அப்ப எங்க தள்ள பூச்சிய வந்து நாங்க வந்து எப்போவுமே அது வெளியேதான போவு அதே போல நைட் விட்டு வெளியே பேயிட்டு காலேல மூணு மணிக்கு குட்டிக பாக்க வந்திருக்கு அப்போ வந்து மூணு மணி குட்டிகல பாத்துட்டு குட்டிக்கு பால் எல்லா குடுத்துட்டு மறுபடியு வெளிய பேருக்கு அப்ரோ காலேல பத்து மணிக்கு முழிச்சி பூச்சே தள்ள பட் சி தேடுறோ தள்ள பூச்சிய காணவே இல்ல
ஆ ஆம்
எங்க போச்சின்னே தெர்ல குட்டிகள் வந்து கண்ணே தொறக்கல தோழி அது வந்து மூண் குட்டி போட்டா ஒரு வாரத்லயே
வாரத்லயே தள்ளு பூச்சிய காணே
அப்றோ நாங்க தா அது வருவருன்னு பாத்தோ அப்றோ கிடைக்கவே இல்ல தள்ள பூச்ச
ச
அப்றோ இந்த குட்டிகளுக்கு கஷ்டப்பட்டு இந்த சிரிஞ்சில மெடிக்கலந்து ஒரு சிஏ சிரப் அத்த மாரி வாங்கி அத பால்ல கலந்து கொடுத்தோ குட்டி பூச்சையல்லா கண்ணெல்லா தொறந்துட்டு கொஞ்சோ நேரோ நாங்க கொடுக்க கொடுக்க ஆனா வந்து கத்திட்டே கிடக்கு நைட்டு ஃபுல்லா எனா தள்ளி தேடும்லா
தேட தானே செய்யு
கத்திட்டே கிடக்கு அதுனால ரூம் லைட்டா ரூம்ல தா ரூம்ல கபோர்டுள்ள தா குட்டி போட்டுருந்து அனால ரூம் லைட்ட ஆப் பண்ணி போற்றுவோ ஆப் பண்ணா அது நைட்டு நினைச்சுட்டு உறங்கிரு
அப்டி கிடையாது தோழி பூச்சையை பொறுத்தவரை நைட்டு தா கண்ணு தெரியு தோழி
இது வந்து லைட் ஆப் பண்ணோனே அமைதியா ஆயிரு தோழி
அப்டியா தோழி எனா பூச்சிய பொறுத்தவர நைட் இருட்டு தா தோழி நல்லா கண்ணு தெரியு பூச்சிக்கி
ஆமா ஆனா இந்து இதெல்லா குட்டி பூச்சுனால அதுக்கு வந்து அவ்ளோவா தெரிலல்ல தள்ள இருந்தா சொல்லி கொடுக்கு அப்றோ வந்து கொஞ்சோ கொஞ்சமா அவ்ளவா ஒண்ணு வளர்ல தோழி ஆனா கொஞ்சோ நடக்கலா ஆரம்பிச்சிட்டு குடுகுடுன்னு வோடி வரு ஸ்டெப்ஸ்லா யேறு தோழி ஆனா வந்து எனன்னா தாய்ப்பால் அது குடிக்கலல்ல தோழி ஒழுங்கா ஆனால என்ன ஆமா ஆனால ஒல்லியாவே இருக் பூன முடியெல்லா புசு புசு தா இருக்கு ஆனா என ஆச்சுன்னா தாய்ப்பால் குடிக்காதனால அந்த குட்டிகள் எல்லா மாரி மாரி கடிக்க ஆரம்பிச்சுட்டு தோழி
ஆமா ஒரு புட்டியே ஒரு ஒரு புட் குட்டியே ஒரு பு குட்டி அடிச்சு
ஆமா அப்டி கடிச்சு கடிச்சு முதல்ல ஒரு குட்டிய வந்து இறந்துட்டு தோழி
ஆ ஹா ஆனா சொல்ல போனா இப்ப ஒரு பூச்சை வந்து அஞ்சு குட்டி போட்டுதுன்னா அந்த அஞ்சு குட்டியில ஒரு குட் டிய அந்த தள்ளயே கொன்னுரு
ஆமா அது பா கேலிப்பட்டுருக்கே தோழி ஆனா இது அப் அப்டி நடக்கல ஆனா வந்து எனாச்சுன்னா ஒரு குட்டி சோ இறந்துட்டு மிச்சம் ரெண்டு வெள்ள குட்டி மட் ட்டு இருந்துச்சு அப்ப நாங்க என்ன பண்ணோ அ ரெண்டு வெள்ளை குட்டியு தனியா பிரிச்சு போட்டோ மாரி மாரி கடிச்சக்க கூடாதுன்னு சொல்லி தனியா பிரிச்சு போட்டோமா ஆனா வந்து அது சாடி எடுத்து ரெண்டுமே சேர்ந்து இருந்து மறுபடியு ரெண்டு கடிச்சு கடிச்சு கடிச்சு ஒரு வெள்ள பூச்சி குட்டி மறுபடியு செத்துட்டு அது கப்றோ ஒரே ஒரு வெள்ள பூச்ச மட்டு இருந்துச்சா அப்ப வந்து அந்த டைம்ல நா ஊர்ல இல்ல கோட்டார்ப் சைடு இருந்தே தோழி அப்போ வந்து வீட் டல வந்து அம்மா தா பாத்துட்டு இருந்து அப்போ எப்போவுமே நாங்க வந்து காலையில ஒரு டென் மினிட்ஸு குள்ள விடுவோ வீட்டுக்குள்ளானா காமோட்டுக்குள்ள தானே அனால லாந்த விடுவோ கொஞ்சோ பாத்ரூம்லா போயிட்டு வரட்டும்னு சொல்லி லாந்த விடுவோ அதே போல லாந்து விட் ருந்தோமா எங்க வீட்டு சைடு வந்து எப்டின்னா தெருவுல வந்து வீடு தள்ளி தள்ளி இருக்கு நேர தோப்பு அப்டியாக்கு வீட்டு சைடா அப்பற வந்து கீரிப்புள்ள அதிசயமா எப்பவுமே எங்க சைடு இருந்து கீருப்புல்ல வராது எங்க வீட்டுக்கெல்லா ஆனா அன்னைக்கு என்னச்சின்னு தெரில கீரிப்புல்ல வந்திருக்கு தோழி இது குட்டி பூச்ச மாறியே மியாவ் மியாவ் னு கத்திட்டு கிடந்திருக்கு அந்த சவுண்டுக்கு கிருப்புல வந்து கடிச்சிட்டு தோழி நாங்க காப்பாத்துறதுக்கு முன்னாடி அப்டியே அது கடிச்சு இருக்கு ரத்த தொண்டையில இருந்து ரத்தம்ல்லா வந்து இறந்துட்டு தோழி அதுக்கப்பற நாங்க பூச்சியே வளர்த்தல தோழி
ஆமா தோழி நம்ம வளர்க்குற பூச்சயு சரி எந்த ஒரு பெட்டும் நம்மள விட்டு போயிலிச்சுன்னா ரொம்ப கஷ்ட தோழி அது அல்லாம பூச்சியோட ஆயிலு சில வருஷங்கள் தா
ஓமா
ஆமா நமக்கு தா மனக்கஸ்த்தையு மனக்கஷ்டத்தையு உண்டாக்கு
ம் அப்ற வந்து பூச்சியே வளர்த்தாமா இருந்தோம் ஆனா வந்து அப்ற வந்து ஒரு பூச்ச வந்து வெளிய உள்ள நாட்டு பூச்சு தா அது எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சு தோழி அதுக்கு நாங்க ஃபுட்டு வப்போ அது வந்து அப்டியே எங்க வீட்டுக்குள்ளே கடந்து கடந்து கத்திப்போ அது மூணு பூச்சிக்குட்டி போட்ருக்கு அந்த மூணுமே கேளு
சாப்டேன்
இப்போ அந்த மூணுமே எங்க வீட்ட சுத்தி சுத்தி தா வரு தோழி
அப்டியா தோழி
ம் இப்ப ஃபுட்டு போடுறதுனால அது அப்டியே எங்க வீட்லேயே கெடக்கு தோழி
ஏ அதுக்கும் அதுக்கும் ஏதா ஆயிட்னா நமக்கு தா கஷ்டமா இருக்கும்
ஆமாம் ஃபுட்டு போடுறதுனால எங்க வீட்டுக்கு வருது தோழி
ஃபர்ஸ்ட்டு ஒரு பூச்ச வளர்த்துனே நாட்டு பூச்சு தா அது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி வளர்த்தினது இது நாட்டு பூச்சுதா ஆனா வந்து பக்கத்து வீட்டுல வந்து அவங்களுக்கு புடிக்காது பூச்சின்னா அதனால அது மருந்து வைச்சி அத கொண்ணட்டாங்க கஷ்டப்பட்டு ஆசாசையா ரெண்டு வருஷமா வளர்த்துன்ன பூச்ச அது ஆனா அது போடுற குட்டி எதுவுமே எங்களுக்கு நிலச்சது இல்ல எல்லாமே வந்து புறந்த புறந்து செத்து ஃபர்ஸ்ட்ட் போ வந்தப்போ அஞ்சு குட்டி போட்டுது அஞ்சு குட்டியுமே மரிச்சுட்டு அப்டி கொஞ்ச நாள் இருந்திருந்து மறிச்சுட்டு
ஆ
அப்டி தா இருந்து அதுக்கப்பறமாட்டு என்ன ஆச்சுன்னா அதோட குட்டி ரெண்டானு கெடந்தது அதுக்கப்பறமா குட்டி போட்டுது மூணு குட்டி குட்டி போட்டுது அதுல ரெண்டண்ண கெடந்தது அது வந்து என்னாச்சுன்னா அங்க பக்கத்து வீட்ல மருந்து வச்சுட்டாங்க பூச்சிக்கு அது செத்துட்டுச்சு
ஓ இங்கே எங்க வீட்ல அந்த அத்தத்தில்ல வந்து ஒரு மாடு வளர்க்குறாங்க அவுங்க வந்து என்னனா பாம்புக்கு வந்து மருந்துப் ப்பாங்க இது வந்து நாங்க இந்து இந்த பெர்சியன் கேட்டு வளர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி பூச்சி எங்க வீட்டுக்கு வந்திருந்தது பொடி பூச்ச சிங்கு கலாது நாட்டு பூச்ச நா அதுதா பஸ்ட் பஸ்ட் எங்கிட்ட பு பூச்சன்னு வளர்க்குறது அந்த பூச்சதா வந்திர்தா நாங்க வந்து வீட்ல போ பூச்ச வளத்த இன்ரெஸ்ட் இல்லாதனா அது வந்து கா தெருவுக்கு ஃப்ரண்ட்ல கொண்டு போய் விட்டுட்டோ தெருக்கு ஃப்ரண்ட்ல கொண்டு அது வந்து அந்த டைம் மழ டைமு நைட்டு மழையில தொப்பு தொப்புன்னு நனஞ்சு அது மறுபடியும் காலையில முழிச்சு பாக்கோ அது எங்க வீட்டு கேட்டு கிட்ட நிக்குது நாங்க அவ்ளவு தூர அங்க கொண்டு போய் விட்டு வரவு திருப்பி வந்து நின்னுச்சு
பூச்ச பாஸொ இருட்டோடி வரு
அப்றோ ச்செரின்னு சொல்லிட்டு வளக்க ஆரம்பிச்சோ அது வந்து பாய் தா அந்த பூச்ச வளத்தரம்பிச் சம்மா அப்டியே வளத்தும் போது என்னாச்சின்னா அது வெளியே போ நாட்டு பூச்சிதான வெளியே போவோமா அப்ப வந்து அதுக்குள்ள நைட்டு வெளியே போயிருக்கு இங்க மேல தெருவுல வந்து ஒரு வித் வீட்ல மாடு வளக்கறாங்ளா அவங்க வந்து வ எலிக்கு ஏதோ மருந்து வச்சிருக்காங்க போல சோத்துல கலக்கி இந்த பூச்ச அது தெரியாம சாப்டுட்டு எங்க வீட்ல வந்து வீட்டுக கா பின்னாடி வந்து வாந்தி எடுத்து எறந்துட்டு
எங்க வீட்டு பூச்சியு அப்டிதா வாந்தி எடுத்து அப்டியே எற